ஆ தோழி வணக்கம்
ஆ வணக்க தோழி நல்லா இருக்கீங்களா தோழி
ஆ சாப்பாடுல்லா ஆயிடுச்சா தோழி
ஆ சாப்பாட்லா ஆயிட்டு தோழி நீங்க சாப்ட்டீங்களா தோழி என்ன சாப்ட்டீங்க
ஏ சாப்டாச்சு தோழி இப்பொழுது இட்லி தா தோழி சாப்டோ
அப்டியா செரி தோழி
ழி இப்ப நம்ம எத பத்தி பேச போறோ அப்டின் பாத்தீங்கன்னா இப்ப தெருநாயிக்கள் வந்து இப்போ அதிகமா இருக்குல்ல தொல்லி அப்போ நாய் இன்டோ அது வந்து நிறைய இருக்கு இல்லைங்களா சோ அத வந்து நம்ம என்ன மாதிரி கொஞ்சொ முன் முன்ன முன்ன நம்ம எடுத்து அத வந்து செயல்படுத்தணு எப்படி வந்து இந்த தெருநாய்கள்னால கொழந்தைகள் வந்து நிறைய பாதிப்படையறாங்க அ அதோட பாதுகாப்ப பத்தி நம்ம பேசலா தோழி அதுல இந்து எப்டி நம்மள நம்ம பாதுகாத் து கொல்றது அப்டின்றத பத்தி
சேரிங்க தோழி
ஆ இப்ப பாத்தீங்கன்னா ப்ப ஊடகங்கள்லாம் இருக்கட்டும்து தொலைக்காட்சி எல்லா இருக்கட்டு பாத்தீங்கன்ன நிறைய விஷயங்களை வந்து வந்து திருநாய்க்கள் வந்து கொழந்தங்களை கடிக்குது அப்டின் சொல்லிதா வந்து போடுறாங்க தோழி இப்ப நிறையவே பா ட்ருக்கே கொழந்தகள் வந்து தெருநாய் கடிக்குது இல்ல பெரியவர் ர்கள் இல்ல முதியோர்கள் போறாங்க அப்டின்னா ஒங்கள வந்து தெருநாய் எல்லா கடிச்சிருது அ அப்டின்னு சொல்லிதா போடுறாங்க ஆ இதனால நம்ம வ கண்டிப்பா வந்து இது வந்து அரசாங்கம் வந்து கொஞ்சோ முன்னுரிமை எடுக்கணு அப்டின்னு நெனைக்கிறே தோழி தெருநாய்களுக்கு வந்துட்டு ஒரு ஊசி ஒன்னு போட்றதா சொல்லிருக்காங்க ஆ அது அது எல்லாமே இந்த பூனையா இருக்கட்டும் நாயா இருக்கட்டும் அதோடைய நகங்கள் வந்து நம்ம மேல பட்றதுனால ராப்பிக் வருது அப்டின்னு கூட சொல்லிருக்காங்க அப்டி அப்டித்தான தோழி
ஆ ஆமா தோழி
ஸோ அது மேரி இருக்கற்துனால நம்ம வந்து நம்மள வந்து அவங்களோடைய நகங்கள் அதாவது பூனையினுடைய நகமோ நாயினுடைய நகமோ நம்ம மேலேயே படக்கூடாது அப்டின்னு நெனைக்கிறாங்க ஆ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராம நம்மள நாம்மதா பாதுகாத்துக்க முடியு ஏன்னா அவங்கல்லா வந்து ஒரு ஐந்தரிவு ஜீவன் அப்டின்றதுனால நிச்சயமா வந்து அவங்கள்ட போய் சொல்றதுனாலயோ அதாவது ஒரு சில நாய்கள்ட நம்ம வந்து அதாவது வீட்லேயே வளக்கக்கூடிய நாய்கள்ருக்கு இல்லையா அதெல்லா வந்து இப்ப நம்ம சொன்னோம்னா அது கண்டிப்பா ஓரளவு ஓரளவு அது கண்டிப்பா கேக்கு அப்டி இருக்கும் பொழுது தெருநாய் க்கு அப்டின்றது சரி அதாவது அ வெயில்ல அங்க இங்க அலைஞ்சிட்டு வருது அதுங்களுக்கு வந்துட்டு ஒரு உணவு இல்லாத நேரம் அப்படிங்கும்பொழுது தண்ணி கெடைக்காத நேரம் அப்டிங்கும் பொழுது யாறாவது வரும் பொழுது ஏதோ ஒரு கோபத்துல வந்து அவங்க வந்து கடிச்சிற்றாங்க அதுக்கு என்ன பண்ணலா அப்டினு ஏ நம்ம கொழந்தைங்கள நம்மதா பத்தரமா பாத்துக்கணு குழந்தை தோட்டம் இல்லது பெரியவர்களா இருக்கட்டும் நம்மளே வெளில எங்கேயு போறோ அப்டின்னாக்கா நாய் வந்து நம்ம தொரத்திட்டு வருதுனா ஓடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஓடாம பக்கத்துல ஏதாவது கல்லோ கம்போ கடந்தது அப்டின்னா அத எடுத்து நம்ம வந்து அத வந்து நம்ம தொரத்தி விடலா சோ நம்ம கையில ஒரு பொருள் இருக்குன்னா கண்டிப்பா நாய் நம்ம கிட்ட வராது ஆ அது மாதிரி இப்ப குழந்தைகளையும் வந்து கவனக்குறைவா எங்கயுமே அனுப்பக்க கூடாது அப்டின்றது என்னுடைய கருத்து தோலி ஆ ஏன்னா நம்ம வந்து குழந்தைங்கள வந்து கண்டிப்பா நம்ப கண்ணுக்குள்ளயே பாத்துக்கணு அதே சமயத்து இப்ப நா நெறைய தொலைக்சாட்சிகள பாக்குறே ரெண்டு வயது குழந்தைய வந்து நாய் கடிச்சிருச்சு மூணு வயசு புள்ளய நாய் கடிச்சிருச்சு அவங்களோட பேரன்ஸ் அதாவது அவங்களோட பெற்றோர்கள்லா எங்க போறாங்க அப்டின்னே தெரில தோலி கொழந்தைகள விட்டுட்டு பெற் ற்றோர்கள்லா எங்க போறாங்க அப்டின்னே தா நா யோசிப்பே ஒவ்வொரு நியூ அ செய்தியு நா கேக்கும்போது
ம் சரி தோலி
அ அது மாரியே உங்களுக்கு அரசாங்கம் கண்டிப்பா வந்து தெருநாய்க்கள கண்டிப்பா ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரணும் தோலி நாய்கள் அதிகமா இருக்கு அப்டிங்கும் பொழுது அந்த நாய்க்களுக்கு வந்து அ கருத்தறி ம் க அதுக் க கருத்தறிக்காம இருக்கறதுக்காக ஏதோ ஊசிப் போடுவாங்க அப்டின்னு சொல்லி நா கேள்வி பட்டுருக்கே சோ அது மாதிரி ஒரு சொல்லாமே பண்ணலா ஏன்னா இப்போ நெறைய்ய அந்த மாரி செம்முன்னு அ எனக்கு தெரிஞ்ச அப்போ ஏதாவது நா திருமணம் ஆவதற்கு முன்பு அப்டின்னு பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல எல்லாமே நாய் வண்டின்னு சொல்லி ஒன்னு வரு தோலி இருந்த தெருவுல தேவையில்லாத ஒரு நாய் எல்லாம் திரிஞ்சுது அப்டின்னா அதெல்லா புடிச்சு தூக்கிட்டு போவாங்க அதெல்லாமே நால்லா நான் பாத்துருக்கே ஆனா அந்த மாரி ஒரு செயல்பாடல்லா இப்ப இல்ல அப்டின் தா தோலி நா நெனைக்கறேன்
ஆமா தோலி சரியா சொன்னீங்க தோலி ஆ அதாவது ஆ அது வந்து தோலி அது அதோடயு இல்லாம நாய்கள் வந்து எப்படின்னா வீட்டுக்கு ஒரு நாய் வந்து கண்டிப்பா வந்து வளக்கறது நல்லதுதா தோலி அத வந்து எப்படி வந்து அந்த நாய் வந்து நம்ம வளக்கணுன்னா மொதல்ல வீட்ல வளர்க் அப்றொங்க கிட்ட போயி மனிதர்களோட மனிதர்களா வந்து நாய் வந்து வீட்டுக்குள்ள ஆ வீட்டுக்குள்ள வரது ஆ சமையல் அறைக்கு வர்றது இது மாரி இல்லாம அதுக்குன்னு ஒரு எடத்த நம்ம வெளில இது பண்ணி சுத்தமா ஆ தே நாய்க்கு தேவையான தடுப்பூசிகள் இதெல்லா போட்டு வீட்ல கிட்டக போவாம ஆ சில சொல்றத வந்து நம்ம கேக்குற மாரி அதுக்கு பிராக்டிஸ் குடுத்து அது மாரி செய்யலா நம்ம தூக்கவோ அதோட முடி நம்ம மேல கொழந்தைங்க மேல தப்பி தவரி கீல விலுந்தா புள்ளைங்க ஏதாவது எடுக்கும் போது அந்த பொருட்கள் மூலயா வாய் க்குள்ள போறதனால நெறைய டிசீஸ் வரு அதனால அனிமல்ஸ பொறுத்தவர பாத்தீங்கன்னா ஆம் வீட்டு விலங் வீட்டு விலங்குலையே வந்து நம்ப வச்சிருக்குறது மெய்னா நாய் ரொம்ப பாதுகாப்பானதுதா ஆனா பாத்தீங்கன்னா இப்ப தெரு நாய்களுக்கு நீங்க வண்டி வருது அதுக்கு முன்னாடி அழச்சிட்டு போனாங்க அப்படிங்கறத விட ஆ முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா இனப்பெருக்கம் நாய் இனப்பெருக் இப்ப வந்து இல்லாம கருத்தரித்துக்குல்ல அந்த ஊசிய போட்டு ய அடுத்தடுத்து வந்து உருவாகாம அத தடுத்துட்டோம்னா தோலி இருக்குற நாய்களுக் க்கு அ சரியான தடுப்பூசிகள போட்டு ஆ இருந்தா கூட அது தெருவுல ஒரு சில எப்படி சொல்றதுன்னா எல்லாரையு பாத்து வந்து நாய் கொலைக்கறதில்லையா ஏன்னா அது வந்து எப்படியாப்பட்ட ஏதாவது ஒரு கண்ணுல தெரியுன் சொல்லுவாங்க சிலது வந்து அ அறிமுகம் இல்லாதவர்கள் ஆ இது அதாவது மாறுபாடு தாவது ஒரு வித்தியாசங்கள் மூலமா நாய் வந்து சிலத வந்து கண்டறிக்கக்கூடிய அந்த நுண்ணறிவு வந்து அதுக்கு வந்து அதிகொ அதனால வந்து நாய் வந்து ஒரு பாதுகாப்புன்னு தா சொல்லுவே அதுக்கு அரசாங்கொ வந்து என்ன பண்ணலான்னா சரியான வழிமுறைகள கொண்டுட்டு வந்துட்டு இந்த தெருநாய்கள கூட என்ன பண்ணலா அதுக்குன்னு ஊசிய வந்து அவங்க அந்த க இதுக்குன்னு வீட்டு விலங்குன்னு வச்சிருக்காங்க இந்த மாரி தெருவுல இருக்கறதல்லா வந்து அவுங்க வந்து பராமரிச்சாங்கன்னா அதுக்கு ஒரு சட்டத்த ஏதாவது போட்டாங்கன்னா சரியா இருக்கு தோலி அ குழந்தைங்கள உட்டுட்டு வந்து பேரண்ட்டு பெற்றோர்கள் எங்க போறாங்கன்னா இப்ப வீட்ல வாசல்ல என்னுடைய கொழந்தை வந்து வெளையாடுதுன்னா பக்கத்துல ஏதாவது நாய் இருக்கு வாசல்ல நிக்கும் போக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோ அதையு மீறி நிக்கும்போது தவறுதலா அந்த நாய் வந்து கைய்ல கொழந்த பிஸ்கட் வச்சிருக்கலா இல்ல அந்த வர்ற வழில அந்த கொழந்த வந்து நாய பாத்து பதுங்கி பதுங்கி வற்றதுனால அந்த நாய் வந்து தொரத்தி வந்து கடிச்சிருத்துக்கலா பள்ளிக்கூடோ விட்டு வரையில கூட கொழந்தைங்க வந்து அது இது பண்ணிருந்துருக்கலா அ தெரிந் து வந்து செய்யக்கூடியவர்களு சில பேர் இருக்காங்க வெளில உட்டுட்டு உள்ள வேல பாத்துட்டு இருப்பாங்க கொழந்தைங்க வெள்ல இருக்கு நாய் ஏது கடிச்சிறுன்னு இப்ப எங்க வீட்ட பொத்தவர பாத்தீங்கனா என்னோட கொழந்தைங்கள வந்து நா வாசலுக்கு வெள்ள உட்றேன்னா யாரு நிக்கிறா அந்த எடத்துல யார் நிக்குறானு பாத்துட்டு கரக் ட்டா ஒரு அஞ்சு செகண்ட் உள்ள போய்ட்டு அடுத்த செகண்ட் வந்து வெள்ல பாப்பே நிக்கிறாங்களா இது தாண்டி அந்தாண்ட போயிட்டாங்களான்னு அது மாரி கவனோ வந்து பெற்றோர்களுக்கு வந்து ரொம்ப தேவ தோலி நீங்க சொன்னது போல அரசாங்கத்துல ஒரு கட கடமைய வந்து கடைபுடிச்சாங்கன்னா அந்த நாய்களுக்கு கு வந்து பாதுகாப்பா இருக்கு அ அதுவு இருக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நல்லா இருக்கு தோலி
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க சொல்ற மாரிதா ஆ அது அதுதா என்னன்னா நம்ம வந்து கொழந்தைங்கள வெளில விட்டாலுமே நம்ம வந்துட் ட்டூ வந்து கொழந்தைய அப்பப்ப வந்து பாத்துக்கணு அ பாத்துக்கறதுனால நம் ம்ம நம்ப கொழந்தைக்கு இந்த மாரி தேவல்லாத ஒரு இந்த பிரச்சனைைல இருந்து நம்ம வந்து பாத்துக்கறதுக்கு ஒரு நல்ல வழியா இருக்கு இல்லைங் ஆஹ் பிள்ளைங்கள அப்படியே அனுப்பிட்டு நம்ம வச்ச நமக்கும் உள்ள வந்து நம்பா கண்டிப்பா வந்து வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்றபோது நமக்கு ஆயிரம் வேலைகள் உள்ள இருக்கதான் செய்யுது அஹ் அப்படி இருக்கும் பொழுது நம்ம அது வந்து பாத்துக்கிறது பிள்ளைங்களை பாத்துக்கிறது நம்மளுடைய ஒரு கடமை
கண்டிப்பா தோழி கண்டிப்பா அதனால நாய் வந்து வளர்க்கலாம் தோழி எனக்குமே வந்து நாய் வந்து மிகவுமே ரொம்ப பிடிக்கும் ஒரு வீட்டை இருனா ஒரு கொழந்த மாதிரிதான் அதுமே வாசல்ல நம்ம போனா நம்ம மேல ஏறி விளையாடுறதும் இந்த பக்கத்து வீட்டுல எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு நாய் அந்த ந நாய் வந்து நல்லா கருப்பு கலரா வல்லலாம் நாட்டு நாய் தான் நல்லா இருக்கும் அதாவது எங்க வீட்டுல நாய் இல்ல அந்த எங்க வீட்டை கிராஸ் பண்ணி வர மூணு வீடு கிராஸ் பண்ணி வர்றததுல யாராவது புதுசா அறிமுகம் இல்லாதவங்க அந்த அந்த வழியா வரும்போது பாத்தீங்கன்னா அந்த நாய் எங்கள பாத்தா வாலாட் கிட்ட அப்படியே நிக்கும் மித்த யாராவது ஆட்டோலயோ இல்ல வாகனத் வேற ஏதாவது இருசக்கர வாகனத்துல யாரும் வந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த நாய் வந்து கரெக்ட்டா அதோட சத்தத்த கேட்டு நான் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவேன் கதவை திறந்து வந்து பார்ப்பேன் யாரோ முகம் தெரியாத யாரோ உள்ள வராங்க அப்படின்ன அந்த நாயோட அறிகுறியே வச்சு நா கண்டுபிடிக்கிறது அதனால எனக்கு ரொம்ப பாதுகாப்பு பவே இருக்கு தோழி பக்கத்தில ஒரு நாய் இருக்கு
ப்ப இல்ல கண்டிப்பா வந்து நம்ம வீட்டுல ஒரு நாய் வளர்க்கறதுங்கிறது நல்ல விஷயம் தான் நிச்சயமா ஏன்னா நமக்கு வந்து நம் தெரியாதவர்கள் வராங்க அப்படிங்கும்போது நீங்க சொல்ற மாதிரி அது வந்து தெரியாத முகம் வீட்டுக்கு வராங்க அப்புடின்றத நமக்கு காட்டி கொடுக்கும் ஆ அதாவது நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு சரியான முறையில அதுங்களுக்கு குளிக்க வைக்கிறதா இருக்கட்டும் அதோட நகங்களை கட் பண்ணி விடுறதா இருக்கட்டும் இல்லது அதுக்கு தடுப்பூசி போடுற மாரி இருக்கட்டும் அதை நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா நம்மக்கு வந்து நம்ம பயப்படாம நம்ம பிள்ளைங்களை விடலாம் அது த கெடையாது அது சொ நாய் வா வளர்கறோம் அப்படின்னா அதுக்குன்னு தனியா ஒரு இடத்த நம்ம வந்து கொடுத்துரணும் அந்த இடத்துலதான் அந்த நாய வச்சு நம்ம வந்து பராமரிக்கிற மாதிரி வச்சுக்கணும் அத விட்டு சில பேரு வீட்டுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு போறோம் பின்னாடி வரும் கிச்சனுக்கு போகும் போவும் பெட் ரூம் போன போவும் அப்றம் சோபால ஏறி ஓட்காந்து இருக்கும் அது மாதிரி எங்க இதுலயும் நான் பார்த்து இருக்கேன் அது என்னனா அதோட முடியும் வந்து கொட்றதுனால அதுலயே நெறைய வியாதி வருது இல்லைங்களா அத வந்து கண்டிப்பா பேக்கு எல்லாருமே அது ஒரு கவனம் எடுத்து எங்க வீட்டுல ஒருத் ஒருத்தாரா வளர்க்கறது நம்ம வீட்டுல ஒருத்தாரா வளர்க்கறது தப்பு கெடையாது அதுடைய எச்சில் அந்த உமிழ்நீர் அது ஒரு நாய்ங்களுக்கெல்லாம் கீழே வரும் அதெல்லாமே வந்து நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள உண்டாக்கும் முன்னயெல்லாம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள பட்டு விட்டத்தில ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு பாத்தீங்கன்னா நெறைய விஷயங்கள் அந்த மாரி விஷயங்கள் கேக்குறோம் ஹ் நாயிங்ககிட்ட இருந்து நமக்கு இந்த மாரி நோய்கள் வருது பூனை கிட்ட இருந்து இந்த மாரி நோய்கள் வருது அப்டின்னு சொல்லி நெறைய விஷயங்கள்ல திரும்ப-திரும்ப நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்டின்னு நா நெனைக்கிறேன்
ஆமா தோழி இப்ப அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த நாய்களுக்கு வந்து முறையான தடுப்பூசியும் இந்த தெருநாய்கள் கடிக்கிறத வந்து தடுக்கிறதுக்கு அரசாங்க வந்து ஒரு திட்ட அமைப்பு வந்து வகுக்கனும் அதே மாரி நாய்கள்ட்ட வந்து எப்போதுமே வந்து கவனமா இருக்க சொல்லி பெற்றோர்கள் வந்து குழந்தைக வந்து அஹ் வெளிய போகும்போது இந்த செய்திகளை சொல்லணும் தோழி இந்த நேரத்துல இந்த செய்திய கருத்துக்கள வந்து கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி தோழி அடுத்த அழைப்புல நம்ம பேசலாம் தோழி ஆஹ் நன்றி தோழி